வணக்கம் ஐயா எப்
பேஸ்லாம் பேஸ்லாம்மே
என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பத்தி நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள்
ஆ என்ன மாரி நிகழ்வையா
நான் என் நண்பர்களும் ம கூடைப்பந்த ஆன ஆடுனது ஆன ஆடுன போது நடந்த நிகழ்வு ஐயா
ஓ கால் பந்தாய்யா
கால் பந்து இல்லையா மட்டை பந்து
ஓ மட்டைப்பந்தா மட்டைப்பந்து ஒரு அருமையா ன போட்டி அது அ அப்டி எப்டி சொல்றது என்றா அது ஒரு அருமையான விளையா ட்டையா
ஆம் மட்டை பந்து என்பது அருமையான விளையாட்டு நானும் என் நண்பர்களும்
ஆ ரொம்பவும் இனிமையாக இரு கு மே அந்த மட்டையில் அந்த பந்து பட்ற படும்பொழுது அது பறக்கும் பொழுது அந்த பந்து பறக்கும் பொழுது இந்த மட்டையில் அடித்த ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி இருக்கும் என்றால் ஆஹா நாமும் ஒரு அருமையான ஷாட் அடித்து விட்டோம் பெரிய இன்டர்நேஷ் னல் ப்ளேயர் மாரி நாமளும் ஆடுகிறோம் என்று ஒரு எண்ணம் வரும் அது வந்து ரொம்ப ஆ பெரும்பாலும் வந்து ஆண் ஆண் ஆண்களுக்கு தான் அது மட்டை பந்து மிகவும் தொடர்பு அதிகமாக இருக்கும் மட்டைப்பந்து விளையாட்டு என்று நான் நினைக்கிறேன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எ ந்த உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்து விளையாடிய அந்த மூமெண்ட்டை பத்தி நீங்கள் சொல்லலாம் ஐயா சொல்லுங்கள் ஹலோ
நானும் என்க நண்பர்களும் விளையாடும் போது
ஆ
அதாவ்து ஃபாம்லி இல்லாத போது ஆஹா டீம் ஜெயிக்க வேணும் கடைசியாக பது பன்னண்டு ரன் அடிக்க வேண்டும் கடைசி பேட்ஸ்மேனாக நான் தான் இருக்கிறேன் இருக்கும் போது ஒரு பந்து அடித்தேன் சிக்ஸுக்கு போனது ஒரு பந்து அடித்தேன் அது ஃபோருக்கு போனது கடைசி இரண்டு ரன்கள் நாங்கள் இந்த மேச்சை தோர்த்தோம் அத அத அந்த அந்த மேட்சை வைத்து நிறைய பேர் எங்களை கலாய்த்தார்கள் நீங்கள்லாம் உதவ மாட்டீர்கள்
ஆ நீ ங்கள் நீங்கள் உங்களால் முடிந்தளவு நீங்களும் அடித்தீர்கள் இல்லையா அப்பொழுது உங்களுக்கு ஒரு மன வலிமையும் கான்பிடன்ஸும் தந்திருக்கும் ஐயா நீங்கள் அந்த இரண்டு ஷாட்டுகளை அடித்த பொழுது ஆ முடித்து விடலாம்டா அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது தவறுதலாக இன்னொரு பந்து வந்து விடப்பட்டு இருக்கறதுனால நீ உங்களால அடிக்க முடியவில்லை என்று நான் நனை க்கிறேன் அது இல்லாமல் ஃபாம்ல வுலாத போம் ஃபாம்ல இல்லாதப்போம் நீங்கள் அடித்தீர்கள் அழகா ஃபாம்ல இருந்தால் எப்படி அடிப்பீர்கள் என்று ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறதயா எனக்
அதான் ஐயா இனிமேல் ஃபாமுக்கு வர வேண்டும் ஐயா
ஓ ஃபாமுக்கு வாருமையா வந் து நன்றாக விளையாடுமையா ஏனென்றால் அது மட்டை பந்து என்றும் ஒரு விளையாட்டு வந்து பெரும்பாலும் வந்து அது வெளியூர்க்கார்கள் தா விராறுவார்கள் அது நம் நம்ம ஊரில் வந்தவுடன் அதாவது நம்ம ஊர்ல வந்ததுக்கு அப்பறோ நெறைய பேர் வந்து யங்ஸ்டரா இருக்கட்டு பாய்ஸா இருக்கட்டு பசங்களா இருக்கட்டு நெறைய பேர் விளையாடி பாய்ஸோட எமோஷனல் கனெக்டிவிட்டியாவே ஆயிடுச்சு அது
கிரிக்கெட் இஸ் அன் எமோஷன்ஸ்
ஆ கிரிக்கெட் இஸ் அன் எமோஷன் கிரிக்கெட் வந்து அது ஒரு ஒண்டர்ஃபுல் கேம் அதாவது அந்த பேட்ல வந்து அந்த பால் படும்பொழுது அந்த பால் வந்து பறக்கும் பொழுது அது பறந்து அது ஃபோர் போதோ சிக்ஸ் போதோ இல்ல கேட்சே பிடிக்கிறாங்களா இந்தாலு அதாவது அந்த பால் ஆகாயத்தில் பறக்கும் பொழுது தா அந் த ஒரு மனதுக்கு வந்து எப்டி இருக்கும் என்றால் ஆம் நம்மளும் ஒரு அருமையான ஒரு ஆட்டத்தை ஆடுகிறோம் அருமையாக ஒரு பந்தை அடித்து விட்டோம் என்று நம் மனதிக்குள் நம்மளுக்கே தோன்றுமையா அது எப்டி கூற வருகிரீர்கள் நீங்க ஆ அது வந்து ரொம்ப மனதுக்கு ரம்யாவாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஐயா அதாவது மோஸ்ட்லி வந்து அது மென்சு பசங்களுக்குல்லாம் ரொம்ப புடிக்கும் என்று சொல்வார்கள் ஆனா பெண்களும் அதை விளையாடுவார்கள் ஐயா ரசித்து விளையாடுவார்கள் நான் பாத்த வரைக்கும் நான் சு ஆ சமீபத்தில் நான் காண காண் கின்ற செய்தியில வந்து பெண்களும் நன்றாக விளையாடி அதை என்னை கேட்டால் அது ஒரு கப்படித்து விட்டார்கள் என்று நானு கேள்விப்பட்டேன் ஐயா நீங்கள் என்ன சொல்ல வரீக இத பத்தி
க விளையாட்டு என்பது அனைவருக் க்கும் சமமான ஒன்று அதனால் யார் ஜெயித் த்தாலும் நம் நாட்டிற்கு பெருமை
பெருமைதான் பெருமைதான் அதாவது நீங்கள் சொன்னது வந்து பிரஷர்ஸ் இஸ் சா பிரிவிலேஜ் என்று எனக்கு தெரிந்த ஒரு மனிதன் சொல்லியிருக் கிறார் ஐயா அதாவது வந்து அந்த மாரி இருவது ரன்கள் அதாவது பன்னெண்டு ரன்கள் இருக்கும் பொழுது நாம் வந்து ஒரு ஆறோ இல்ல ஒரு நான்கோ அடித்து விட்டாம் என்றால் அது வந்து பிரஷர் ஆப் பிரிவிலேஜ் அதாவது அந்த பிரிவிலேஜை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த மூவ் பண்ட்டு போறோ அதாவது நம்ம பதினோரு பேர்கள் ஆட்றோமா ஐந்து பேர்கள் ஆற்றோமா எதுவா இருந்தாலும் அங்கு நின்னு ஆடும் ஒரு மனிதனோட கான்ஃபிடன்ஸ் ஆக இருக்கட்டும் அங்க நின்ன அந்த ஆடும் அந்த மனிதன் கையில் தான் இருக்கிறது போட்டியில் ஜெயிப்போமா தோப்போமா என்று
ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக
எல்லா அதாவது என்ன சொல்லவரன்றால் இப்ப நம்ம கூட இருக்கும் நம்ம அ அ இது அது அதாவது நம்ம டீமேட்ஸ் வந்து எல்லாருமே ஒரு ஆளை நம்பி உன்னை நம்பி எறக் கிருக்றோம் ஏனென்றால் நீ அடிக்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார் என்றால் நம் ஏதாவது ஒன்று நம்மளால் முடிந்தது ஏதாவது ஒன்று பண்ண விடுமோ அது இல்லாமல் நம்மளுக்கு தெரியாமல் நம்மள் உள்ளுணர்வு என்ன பண்ணும் என்றால் ஆஹா நம்மளுக்கு கடித்துவிட்டது நம்ம அடிக்கலாம் இனிமே அப்டின்னு என்று நினைத்து அதை வந்து ஆடினால் அப்பொழுது வந்து அது வந்து ஷாட்டு் பெரிய ஷாட்டுக்காக போவும் ஐயா
ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதாவது சி க்ஸ் சிக்ஸ் அடித்து நின்று அவுட் ஆனதும் அதே மாரி எனது கேப்டன் எனக்கு ஒரு ஒரு ஓவரை குடுத்தார் நான் அந்த ஒரு ஓவரை நன்றாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை எடுத்தேன்
அதாவது கிரிக்கெட் என்பது பேட்டிங்ல மட்டும் இல்லய்யா பவுலிங்லயு ஒழுங்கா பண்ணணு ஏன்னா பேட்டிங்கில ஒழுங்கா பண்ணி பவுலிங்கில சொதப்பி விட்டா கூட அது சொதப்பல் தா அதாவது பவுலிங் ஒழுங்கா பண்ணணும் அதாவது உங்க டீம்ல வந்து கேப்டன் நீங்கள் சொல்ல வது பாத்தால் உங்கள் கேப்டன் ரொம்ப அறிவான கேப்டனாகி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன்
அதான் ஆமாம் ஐயா எனது நண்பன் தாமஸ்ராஜு என்பவன் திடீனு நடுவுல வந்து ஃபாமுக்கு வந்து அடி அடி அடிப்பான் திடீர்னு ஃபாமுக்கு இல்லைன்னா பவுலிங் பயங்கரமாக போடுவான் அதாவது மொத்தோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸா வைத்
பேர் பேர்களை எதவும் பேர்களை எதுவும் கூறக்க கூடாதுஐயா இட்ஸ் ஓகே நீங்கள் கூறிவிட்டீர்கள் ஆனால் அதை விட்டுவிட்டீர்கள் பேசுங்கள் ஆனால்
இப்ப புரிக்கிறது ஐயா
ஆ ஓகே அதாவது உங்களுக்கு கேப்டன் வந்து நன்றாக விளையாடுவார்கள் என்று நீங் கூறுகிறீர்கள்
ஆமாமையா ஆமாமையா
அதாவது சராசரியாக ஒரு மனிதன் எப்படி என்றால் அது ஒரு மூமெண்ட் கிடைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது விளையாடும் பொழுது அது விளையாட்டு தெரியாது அடித்து விடலாம் என்றுதான் தோணும் அதாவது அந்த பிரஷர் அந்த பிரஷர் வந்து விழும்பொழுதுதான் நம்மல் சிரிப்பி அதாவது ஒரு ஒரு மூணு பான்களில் ஒரு ஆறு அடிக்க வேண்டும் நான்கு பால்களில் ஐந்து அடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் எந்தப்பட்ட பிளேயராக இருந்தாலும் பெரிய பிளேயராக இருந்தாலும் முதல் முதல் வாய்ப்பு என்னன்னா விக்கெட் விடக் கூடாது என்று எண்ணத்தில் எறங்குவோம் பயமாக இருக்கும் அதன் காரணத்தினாலே விக்கெட்களை வின்று செல்லி சென்ற நிறைய பிளேயர்களும் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி நின்று ஆடி ஜெயிச்சு குடுத்த ஒரு மனிதர்களும் இருக்கிறார்கள் அந்த மாரி வந்து அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து பேஃஸ் பண்ண கத்துக்கணும் ஐயா அதாவது வந்து நம்ம ஒருத்தனை நம்பி இருக்க முடியாது கேப்டன்னா கேப்டன் பெரியாலுல கிடாயாதுங்கஐயா அதாவது இந்தந்த கேப்டன் வந்து அந்த கேப்டன் வந்து அந்த டீமை வைத்து ஜெயித்ததே பெரிய விஷயம் ஐயா அதுதான் ஒரு கேப்டன் என்றால் அவருடைய ரோலை வந்து ஒரு இடம் தான் காட்ட முடியும் ஒன்று பேட்டிங் காட்ட முடியும் இல்லை போலிங்கில் காட்ட முடியும் இல்லை பீல்டிங்கில் காட்ட முடியும் எதுலேயுமே காட்டாமலியும் இருக்க முடியும் நான்
ஐயா கேப்டன் என்பவன் நான் சொல்லுகிரேன் கேப்டன் என்பவன் அனைத்தையும் அனைத்தலே அனைத்தையும் கண்டு அனைத்தலையும் அ பயங்கரமாக யோசித்து செய்ய வேண்டும் கேப்டன் என்பவன் அழகாக ஃபீல்டிங் செய்து அழகாக பேட்டிங் செய்து அழகாக பவுலிங் செய்து செய்யலாம் இல்லைனால் கேப் ஃபார்மலே இல்லலைன்றாலும் அழகாக கேப்டனா இருந்து மேட்சையும் ஜெயிக்க வைக்கலாம்
ம் நீங்கள் சொல்வது என்னமோ உண்மைதானே ஒரு கேப்டன் ஏனென்றால் அந்த டீம் எல்லாம் நன்கி அந்த கேப்டனிடம் இருக்கும் பொழுது அந்த கேப்டன் வந்து அதை கண்டிப்பாக நந்தியை நறைவேற்ற வேண்டு அது இல்லாமல் இந்த கேப்டனுக்கு அதுதா தோணும் நா என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு தலைவன் தலைவன் வந்து கரெட்டால் இருந்தால் இது தோழர்களும் அதாவது இந்தே நம்ம என்ன சொல்ல வரேன்னா ஏதாவது ஒரு வார்க்கு போறோனா கூட அதுல வந்து சீஃப் வந்து கரெக்டா இருந்தாருன்னா வந்து சோல்ஜர்ஸ் எல்லா நல்லா இருப்பான்னு சொல்ற ஆனா அந்த சோல்ஜர்ஸ் வந்து எப்டி இருக்கோணுனா வந்து சீஃப் கரெக்டா இருந்தாலு இல்லைனாலு அந்த சோல்ஜர்ஸ் நல்லா இருந்தாலு நம்ம இந்த எப்டி சொல்றது அந்த டீமே ஜெயிச்சிரு அதாவது ஒரு டீம்ன்றது ஒரு கேப்டன் மட்டு இல்ல அந்த பத்து பேரு சேத்தாதா ஒரு டீம் அந்த டீம்ல வந்து ஒருத்தர் சொதப்பனாலும் அந்த டீமுக்கு தா அடிப்படும் ஒருத்தர் நன்றாக ஆடு னாலும் அது டீமுக்கு தா அடிப்படும்
புரிகிறது ஆமாம்
உம் அதாவது வந்து முழுக்க முழுக்க கேப்டனே நம்பி வைக்கக் கூடாது கேப்டன் செய்வார் அவருடைய வேலையை அவர் செய்வார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் எல்லாமே அவர் செய்வார் என்று நம்ம நெனைக்க கூடாது அதுதான் தவறு
அவர் அவர் அழகாக டீமை மோட்டிவேட் பண்ணுனாலே தீம் அழகாக ஜெயி்த்து விடும் அவ அழகாக மோட்டிவேஷன் ஃபீல்டிங் பவுலிங் டிப்ஸ் ஏதாவது குடுத்து விட்டார்
ஆ அதாவது நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்றால் அதாவது ஒரே அம் அ அம் மருத்துவத்தில் ஒரு சொல்லு ஒன்னு இருக்கிறது ஆனால் சொல்லலாமா மருத்துவ மருத்துவத்தில் இருந்து வந்து நம்மல்லு மருத்துவத்தில் மருத்துவர் என்ன சொல்லவருவார் என்றால் உங்களுக்கு எந்த பெரிய காயமானாலு எந்த பெரிய அடி ஆனாலு அது வந்து முதலில் வந்து உன் தம்பி தன்னம்பிக்கை இருந்தால் தான் அதை வந்து மீட்டு வர முடியும்
கண்டிப்பாக கண்டிப்பாக
ஆ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னால் பெரிய பெரிய அடிகளை காயங்களை உழுந்தாலும் என்று ஒரு இதுவாக இருந்தாலும் அதுல வந்து தன்னம்பிக்கை இருந்தால் அந்த மனிதன் எதையோ சாதித்து வெளியே வரலாம் என்று ஊக்கம் இருந்தால் அது வந்து அந்த நோயை வந்து அகற்றி விடலாம் என்று நான் நினைக்கிறேன் ஐயா
கண்டிப்பாக ஐயா ஐயா தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கின் மிக முக்கியமானது ஐயா தன்னம்பிக்கை இல்ல விட்டால் வாழ்க்கையில் சோகமாகிவிடும் இப்போது நீங்கள் கீழே விழுது விட்டீர்கள் கீழே விழுந்து விட்டோம் என்று கவலை பட்டால் வேலைக்காகாது கீழே விழுந்து விட்டம் அப் அப்பற எப்பிடி எந்திரிச்சி போராடறம் என்பதுதான் முக்கியம்
ஆ ஆமா ஐயா நீங்கள் சொல்றது வந்து நூத்துக்கு நூறு ஒம்பி தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கை நம்பி கை என்றால் வாழ்க்கை தன்னம்பிக்கை அது வாழ்க்கையில் ரொம்ப தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன் ஐயா எனக்கு தெரிந் இந்த வரையும் இந்த நம்மளிடம் குடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது அம் திருப்பியும் திருப்பியும் நேரம் இருந்தால் திருப்பியும் உறையாரிடலாம் என்று நான் நினைக்கிறேன் ஐயா வணக்கம் ஆ காலை முடித்து கொள்ளுங்கலையா இதோட